ஹலோ
தோழி வணக்கம் தோழி
அ கேக்குறது என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு எல்லாத்துக் கட் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு கட்டாயிடுச்சா
ஏ நா லைனல தாப்பா இருந்தே ஹலோ ஹலோன்னுட்டு இருந்தே சைடு கேட்கல உங்க சைடு
நானும் ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருந்தே உங்க சைடு தா கேக்கல எனக்கு
ஆ அப்புறோ நாதா லாஸ்ட்டா ரொம்ப நேரோ லைன்ல இருந்துட்டு கட் பண்ணிட்டே அ உங்க வீட்ல சமையல் வேலெல்லா முடிஞ்சிச்சா
ஆ முடிஞ்சு முடிஞ்சு என்ன செஞ்சீங்க இன்னைக்கு
நா வந்து லெமன் ரைஸ் பண்ணிட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணி சாப்பாடு கட்டி கொடுத்துேன் அ மார்னிங் ஸ்கூல்லு
செரி செரி நா இன்னைக்கி எப்பவுமே டிபன் செய்வோ மார்னிங்கே டிப் இருந்துட்டு நானு காலையிலயே சாப்பாடு முடிச்சுட்டு தம்பிக்கு சாப்பாடு டிஃபன் போட்டு கொடுத்திட்டு ட்ட இன்னைக்கி சண்டவிச் கேட்டான் சாண்வெச் செஞ்சோ நானு வீட்டுக்காரு அதவே சாப்பிட்டோ ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு சாப்ட் ஹலோ அதுவே வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு ட்டு மா ஆப்டர் நூனுக்கு வந்து அரிசி ஊர போட்டே கொழம்பு வச்சு த அருசி மட்டு ஊற வச்சிருக்கே சாப்பாடு செஞ்சா போது என்ன படம் பாத்தீங்க நானா கூட்டு மாரி செஞ்ச பொடலங்காய் கூட்டு மார ரசோ இருக்குது தம்பி தம்பி
தம்பி ஸ்கூலுக்கு போறானா ஆ ஆ செரி செரி சாண்ட்விச் எப்படி பண்ணனு
என்னது சாண்வெச்சா பிரெட் நாங்க வீட் பிரெட் கொஞ்சோ ஹெல்த்தியா செய்யோண்ட்டு வீட் பிரெட்டு
அ
வீட் பிரெட் வாங்கி வச்சிருக்கோ வாங்கிட்டு வந்துருவோ அப்புறோ முட் முட்ட இருக்குல்ல முட்ட வேக வச்சுட்டு அதுல வந்துட்டு ஒயிட்டு மட் ட்ரு எடுத்துட்டு ஒயிட் மட்டு மிக்சியில போட்டுட்டு மேலருக்கற ஒயிட் மட்டு அப்புறோ மிளகு பூண்டு கொஞ்சோ உப்பு சக்கர கொஞ்சோ கொஞ்சமா எல்லாத்தையு போட்டு பால்ல ஊத்தி அரைக்கணு அரைச்சிட்டா அதுதா மயோனிஸு
ம்
அப்புறோ கேரட் திருவிட்டு அதுல கார்ன் ஸ்வீட்கானு வேவெச்சு எடுத்து அதுல மிக்ஸ் பண்ணி அதுல வந்து ஆர்கானிக் அ ஆர்கானிக் சீடு அந்த இது அப்புறோ வந்து பெப்பரு அப்புறோ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மையனஸ் அதுக்குள்ளயே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா அதா இது அப்புறோ வந்துட்டு பிரெட்ல வந்துட்டு அ கிரீன் சட்னி வேணா யூஸ் பண்ணிக்கலா அது இல்லன்னா சும்மா வந்துட்டு அந்த அந்த செஞ்சத வந்துட்டு பிர பிரெட்டு நடுவாண்ட வச்சுட்டு மேலே சீஸ் வச்சு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி தோச தவால எடுத்து இது பண்ணிப்ப
தோசை தவாலயே போட்டுருவீங்களா ரோஸ்டட் பண்ணு
ஆமா ஆமா ரோஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு என்னோட இதுல ஹெல்த் த்தியா செய்வோம்னா இந் இந்த வேல செய்வே
தம்பி நல்லா சாப்பிடுவாங்களா
தம்பி நல்லா சாப்படுவானா காய்கறி சாப்பிட மாட் டா மட்டன் சாப்ட மாட்டா சிக்கன் மட்டுந்தா சாப்டுவா எக் இங்க சாப்பிட மாட்டான் ஏன்னா எனக்கு இப்போ எக்கு இப்டி செய்றதுனால எக்கு எடுத்துதா ஆகணு வேற வழியே இல்லை அவனுக்கு அந்த மாரினா பிடிக்கு அதனாலே வேற வழி வழியே இல்லாம எக்கு இப்ப எடுத்துதானே ஆகோணு அதுக்குள்ள கலந்துதானே இருக்குது அதனால அப் இப்ப சாப்பிடுவான் அதய
மீன்லா சாப்ட மாட்டானா
மீனு சாப்ட மாட்டா மட்டன் சாப்றதில்ல முட்ட சாப்றதில்ல காய் சாப்டதில்ல
ம்
எதுவுமே சாப்டடுறதே இல்ல ஆ பீட்ரூட் சாப்டுவா ரொம்போ போர்ஸ் உள்ளக்கிழங்கு சாப்பிடுவா போர்ஸ் பண்ணா அந்த கே இந்த கேரட் பீன்ஸ் இது கேபேஜு இதெல்லா சாப்பிடுவான் இந்த காய் எல்லா கிரீன் கலர்ல இருக்கிற காய் எதுவுமே தொடமாட்டா
கீரைங்களா
ம்ஹ் ஹ தொட மாட்டா
ம் எங்க வீட்டுல நாங்க சிக்கன் மட்டு சாப்பிட மாட்டோ மத்த எல்லாமே சாப் சாப்டுவோ அதுவு கடல் வாழும் உயிரினங்கள் அனைத்து சாப்டுவோ
ஆஹ் ஹ நாங்க சிக்கனு மேக்சிமம் எடுக்க மாட்டோ வீட்ல டாக் இருக்கா அவனுக் மட்டுந்தா சிக்கன் எடுத்துட்டு வர்து ஆ சிக்கன் வெளிய போனா மட்டுந்தா இந்த சிக்கனு வெளிய மட்டு போனோம்னா இந்த சிக்கன் சாப்பிடுவேனா அதயே பழக்கிட்டா அதனால அந்த
வெளிலப் போனா இப்போ ஒரு பங்க்ஷன் போனா கூட ஒரு பிரியாணி போடுறாங்கன்னா சிக்கன் பிரியாணி போட்டா எங்களா எப்டி சொல்றது சாப்ட முடியாது சும்மா சாப்ட்டே ஆகணுன்றதுக்காக அந்த கறியெல்லா மட்டு ஓரோ வச்சுட்டு அந்த ரைஸை வரைக்கு கொஞ்சமா சாப்ட்டு
ம் ம் செரி செரி செரி
அதனால எங்க வீட்ல சிக்கன் யாருமே சாப்ட மாட்டோ எ பையனுக்கு புடிக்கவு புடிக்காது எங்க வீட்டுக் க்காருக்கு சுத்தமா இறங்காது நா எனக்கு சுத்தமா புடிக்கவே புடிக்காது
மீன் அதுதா கடல் வாழ் உயரினிங்கள் நெறையா சாப்பிடுவீங்க
கடல் வாழும் உயிரினங்கள் அனைத்து சாப்பிடுவே நண்டு எறா கடம்பா மீனு எல்லாமே
எப்டி செய்வீங்க மீன் குழம்பு
மீன் கொழம்பு வெங்காய தக்காளி வதக்கி புளி கரைக்கிறதுலதான்பா இருக்கு புளி வந்து நம்மளுக்கு கொழம்பு கெட் டியா வேணுனா புளி கெட்டியா கரைக்கணு திக்கா இல்ல தண்ணியா வேணுனா கொஞ்ச தண்ணியா கரைச்சிக்கலா எல்லாரு தக்காளி எல்லா அதிலேயே போட்டு கரைப்பாங்க எனக்கு அப்டிலா புடிக்காது வெங்காயம் தக்காளி வதக்கி நல்லா இஞ்சி பூண்டு வதக்கி இஞ்சி தட்டி போட்டு சி பூண்டு தட்டி போட்டு வதக்குவே இல்லைன்னா இ ஞ்சி பூண்டு போட்டு வதக்குவே வதக்கிட்டு அந்த வெங்காய தக்காளி வதக் க்கிறதலயே மிளகாத்தூளு போட்டு வதக்கணு அதுக்கப் து இந்த புளி கரைசலை ஊத்தி கொதிக்க வச்சுட்டு சட்டியில செய்ற மாரி இருந்தா ஆஹா அரைக் க்கல்லா வேண்டா நம்ப பொடிஸ் பொடிஸ்ஸா கட் பண்ணி எண்ணயிலே வதக்கிட்டா போது ஆமா ஆ அரச்சி ஊத்துனா எனக்கு புடிக்காது எங்க வீட்டுக்காரு சாப்ட மாட்டா இந்தத் தேங்கால்லா ஊத்துன்னா குட சாப்புட மாட்டாங்க தேங்கா சட்னியே செய்ய மாட்டோ
ஓக்கே ஓக்கே ஒக்கே ஒக்கே
ஆ
ம் ஆ ம் ஆ கொழம்பு தூள் எல்லா என்ன போடுவீங்க
வீட்ல அரைக்கிற மெளகா தூள்தாம்ப்பா கடைலேந்து எந்த மசாலா ஐட்டமு வாங்க மாட்டே
ம் ம்
அதுவு புடிக்காது எதுவாந்தாலு வீட்ல செஞ்சு சாப்பட்றது வீட்ல அரைக்கறதுதா கட ஃபுட்டு கடைல வாங்கறது இதெல்லா நமக்கு செட்டாவாது என் பையனுக்கூ செட்டாவாது வெளில சாப்ட்டா ஒரு ரெண்டு இட்லி வாங்கி சாப் ட்டா கூட அவ வாந்தி எடுத்திட்டேருப்பா அந்த மாரி அதனால ஒடம் முடிலனா இப்ப தா எழுந்த்ருச்சு ஒரு ரெண்டு இட்லியாது ஊத்திட்டு அவுனுக்கு வச்சுர்றது வெளி ஃபுட்டு மட்டு எப்பயுமே ஒத்துக்காது அவருக்கு
செரி செரி செரி என்ன ஹீரோ பிடிக்கு என்ன மூவி பாத்தீங்க லேட்டஸ்ட்டா
புடிக்கு கருப்பன் பாத்தோ கருப்பு கருப்பு பாத்தோ அதுதா வந்துச்சு வேற எந்த மூ ஆமா உங்களுக்கு
நா எனக்கு அப்டியா ஜோ சூர்யா ஜோதிகாதா புடிக்கு
ஆ
ம்
நீங்கென்ன மூவி பாத்தீங்க
நா நா பரிமளா என் கோ
ம்
நாங்க வீக்லி வீக்லி எதாவது ஒரு மூவி போயிருவோம்பா
ஆ சரி சரி உங்க ஊர்ல எல்லா நான்வெஜ் ச்சிலா நல்லா கெடைக்குமா
நான்வெஜ்ஜு கெடிக்கூ ஆனா எடையில கெடைக்காத் சண்டேஸ்ல மட்டு கெடைக்கூ ஆ எடையில வந்து சிக்கன் மட்டுந்தா கெடைக்கு
அப்டியா எங்க வீட்டாண்ட எப்ப எது வேணாலு வாங்கி செஞ்சு சாப்பல்லா
ஓ ஓக்கே ஓக்கே ஓக்கே ஆஹா கடல் பக்கத்துலயேவா
ஆம்ம ஆம்மா கடல் பக்கத்துலேதா ஆனா எப்ப வேணா கெடைக்கு மார்க்கெட்டு பக்கத்துலேவா எப்ப வேணா நம்ப ஒரு அம்பது ரூவாய்க்கி வாங்கியே நல்லா சமச்சு சாப்ல்லா அந்த மாரி
ம் ம் செரி செரி செரி செரி பரவால்ல அப்டி இந்தக
சண்டே எல்லாமே சாப் ப்லா மீனு எறா கடமா அந்த மாரி
ம் பராவால்லியே
ஆமா அந்தளவுக்குலா ரொம்ப எப்டி சொல்றாரு பைய இன்னு ஸ்கூல் சேக்கல ரெண்ட்ர வயசுதா ஆகு து ஆ இன்னு ஏஜ் ஆகல
ஓக்கே ஓக்கேங்க
அவர மேய்கற்து அதே சரியா இருக்கு
ம் ஹூம்
டைம் எப்படியோ போது நீங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க
நா ஃப்ரீ டைம்ல ஒன்னும் பண்ண மாட்ட ஃபோன் தான் நோண்டிட்ருப்போ படம் பாப்போ அப்பாட வந்துட்டு எங்க பெட்ரூம்ல ப்ரொஜெக்ட செட் பண்ணிருக்கோ அதனால விண்டோஸ் அந்த சம் ஏதோ விண்டோ போட்டிருக்க அது ஃபுல்லா இருட்டு ஆயிரு அப்பற படம் பாத்துட்டு இருப்போ
அப்ப எந்த படமு மிஸ் பண்ண மாட்டீங்க
ஆஹ்ஹா எந்த படமும் மிஸ் பண்ண மாட்டோ ஓ டி டியில வந்தாலு பாத்துருவோ தேட்டர்ல வந்தாலு பாத்துருவோ பர்ஸ்ட் தேட்டர்ல விசிட் பண்ணிருவோ அப்பற தேியேட்டர்ல மிஸ் பண்ண படம் ஏதாவது ஓ டி பிலா பாார்ப்போ
வந்து படம் பாக்கறதெல்லா ரேர் ஒரு மூவி கூட ஃபுல் இப்ப டிவிலயே போடுறாங்கன்ன கூட அத ஃபல்லாக உட்கா்சு பக்க முடியாது
சேரி சேரி சேரி
ம் ம் இவரு இருக்காரா இவர பாதியிலயே சொதப்பிடுவாரா அதனாலய எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு என ஒன்னு சாங் கேபே எப்பவுமே சாங் கேப்பே டைம் கிடைக்கு போதல்லா அது தா வேலயே எனக்கு வேறு எந்த வேலையு இல்ல
சேரி சேரி சேரி
ம் அதுலயு இவரு நடுவுல ஏதாவது பொம்ம கிம்ம வைக்க சொல்லிட்டாருனா அதுவு போயிடு ஆமா
ம் ம்
அதுவு பாக்க முடியாது பாப்பா ஸ்கூல்ல ந்து வந்தோனே ஏதாவது செஞ்சு கொடுப்பீங்களா தம்பி
தம்பியா ஆ ஆ மேக்சிமம் எதுவு செஞ்சு கொடுக்க மாட்டே சாப்பாடு சாப்பிடுவா
ஆ
அப்பறோ அவ்வளதா விளயாட போயிட்ட ஏழுமணி எட்டு மணி பக்கத்துல வர வரைக்கு பசங்க வர வரைக்கு அதுக்கு அது வரைக்கு டிவி பாப்பாரு இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருக்கு சாப்பிடுவாங்க
ம் என் பையனுக்கு தா இங்க விளையாட ஆளே இல்ல
ம்கு
வீட்டுக்குள்ளேயே இருப்பாரு அவனு விளையாட ஆரம்பிச்சா நல்லா விளையாடுவா டயர்டவே மாட்டா
ஆ கிரிக்கெட் பேட் தூக்கி போயிட்டாருன்னா ஒரு செவன் ஓ கிளாக் தா வர்றது அப்பற வந்து அவசர அவசரமா த ஹோம்ர்க் எழுத வச்சிட்டு சாப்பாடு குடுத்துட்டு எய்ட் ஓ கிளாக்குல்ல படுக்க வச்சுருவோ
ஆ ஆ சேரி சேரி சேரி வேற
வேற என்ன வேலை செய்யறாங்க வீட்டுல
எங்க வீட்டு்லையா
ஆ ஹ்
அ ஆஃபீஸ்லதா ஒர்க் பண்றாங்க உங்க வீட்ல
எங்க வீட்டுல ஐடிில இருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா
ஆ ஆ அப்பற ஜாலியா இருக்கு வீட்லயே இருப்பாங்க
ஆமா எப்பமே வீட்டுல தா இருப்பாங்க
அதாவது வீட்லயே இருக்கிறவங்களுக்கு எப்படா இவங்க வேலைக்கெல்லா போவாங்கன்ன தோணு வேலைக்கு போறவங்களுக்கு இவங்க எப்படா வீட்லயே இருப்பாங்கன்னு தோணு அந்த மாரி தானே
விருப்பமே இல்ல அனுப்புற போ எனக்கு அப்படி தோணவே தோணாது
அ அ எனக் கூட எங்க வீட்டுக் க்கார் வீட்டுல இருக்கணுன தோணு எங்க அவுங்க ஒர்க் சோ அந்த மாரின்ட்டு ஓடிடுவாங்க இதுல வேற ஊருக்கு எதுக்காவது போனாருனா அதோட ஒரு வார
ம்
ஆஃபீஸ்ல அடிக்கடி பெங்களூரு அந்த மாரி போவாங்க
சேர் செரி
அதனால வீட்லயே இருக்க மாட்டாரு ஓடிக்கிட்டே இருப்பாரு
உஹும்
ஆ அப்டியே போது ஓகே தோழி உங்களோட பேசுனது மிக்க மகிழ்ச்சி
டைம் ஆயிடுச்சா
ஆ அம்மா நேரம் கெடச்சா திரும்பவும் கூப்புல்லா
சேரி ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணுங்க
ஓகே தோழா நன்றி தோழி